ஹலோ ஹலோ
ஹலோ
அ வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஹலோ அ நல்லாருக்கோங் நீங்க என்ன நல்லாக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கே
அ சேரிங்க
என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சுங்ளா
இனிமேல்தா சாப்புட்னுங்க இன்னொ சமையல் செய்ல
ஓ சேரி சேரி சேரி
அ ம்
ஒங்ளுக்கு வெயிட் லாஸ் பண்றத பத்தி எதாவ்து ஐடியா இருக் க்கா நா வந்து இப்ப வெயிட் லாஸ் பண்ணன் சொல்லி ஒ கொஞ்சொ ஃபுட்ஸ் எல்லா எடுத்துட் இருக்கே எப்டின்னா சுகர் மட்டு வெள்ள சக்கர மட்டு கட் பண்ணிட்டு
ம்
அ ம் இந்த சுக்கு டீ அ கிரீன் டீ இது மாரி எடுத்துட் இருக்கே
சேரி சேரரிங்க
ஆ இதுல ஒங்ளுக்கு வேற எதாவ் து ஐடியா இருக்கா இல்ல ஏதா கேள்விப்பட்ருக்கீங்ளா
எனுக்கு ஐ ஐடியா இருக்கு நானு ரொம்ப நாளா வெயிட் லாஸ் பண்ணனுந்தா நெனச்சிட் இருக்கே ஆனா என்னமோ முடியல வே வேலையு இருக்கெ சும் வெறு டயட் மூலியமா வெயிட் லாஸ் பண்ண முடியுங்ளா
ஆ டயட் மட்டு இருந்தோ அப்டின்னா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது சொல்லிருக் க்காங்க இது நா வந்து சோஷியல் மீடியால அப்பறோ இது என்ன மாரி கொஞ்சொ குண்டா இருக்கவங்க கிட்ட கேட்ருக்கே
ஓகே ஓகேங்க
ஆ இது வெறு சாப்டாம இருந்தா வெறு டயட் மட்டு இருந்தா ஒல்லி ஆய்ட முடியுமா ஹெல் நம்ப வந்து ச அ கொஞ்சொ ஹெல்தியாவு இருக்கனு ஆனா டய ஒ ஒல்லியாவு ஆகனு அது மாரி இருக்க முடியுமா அப்டின்னு கேட்டா அது சாத்தியொ இல்ல அப்டின் சொல்ட்டாங்க
செரி செரிங்க நா கூட ரொம்ப நாளா அந்த மாரி ட்ரை பண்ணி பாத்தே ஆனா என்னால முடியல எக்ஸைஸு பண்ணி பாத்தே அது குட்டு குட்டீஸ்ஸெல்லா வீட்ல இருக்கற்னால அதுவு பண்ண முடியல ஆனா எப்டியோ ஒண்ணு டயட் பண்ணிர்னு நெனைக்கிறே ஒடம்ப கொறைக்கணுன் நெனைக்கிறே ஆனா அது எப்ப நடக்குன் தா தெரியல
சேரி சேரி
இன்னு வேற எதாவ்து ஈஸியா பண்ண முடியுங்ளா
ஆ சொல்லிருக்காங்க இப்ப நம்ம காலைல வந்து சாப்டாம இருக்கோனா வச்க்கோங்க ஆ ரெகுலரா ஆஃபீஸ் போறோங்ளோ இல்ல வீட்லருக்கோங்களோ இல்ல கொழந்தைங்ள வச்சிருக்கவங்ளோ இல்ல வீட்லே‌ வேல செய்றவங்ளு இருந்தாங்கன்னா காலைல ஒரு ரெண்டு இட்லியோ இல்ல கொஞ்சோ சாப்பாடு இல்ல சா சாப்பாடோட சேந்து சாம்பாரு வேற என்ன சாப்டு இது மாரிதா சாப்டுவாங்க ஆனா இதுக்பதிலா நம்ம ஆல் ட்ரனேட்டிவா ஆ இப்ப நம்ப இட்லி சாப்பாடு சாப்புற சா இதுல என்ன சக்திருக்குமோ அத வந்து ஒ ஒரு கம் மியா எடுத்துக்ட்டா கூட இப்ப கீரைல எடுத்துக்ட்டம்னா கூட கீரைய வந்து சூப் பண்ணி குடு ச்சம்னா அதுல புரோட்டீன் விட்டமின் கால்சியம் அயன் நறியாருக்குல்ல இது மாரி ஆ ஹெவியா எடு துக்கறத வி ஆ ஹெவியா எடுத்துக்கறத விட லைட்டா எடுத்துட்டம்னா நமக்கு சத்து இருக்கு சாப்ட்ட மாரியு இருக்கு ஆ அது வந்து ஒரு டயட்டாவு ஏத்துக்லா அப்டின்ற மாரி சொல்றாங்க
செரிங்க செரிங்க நானு இந்த சிறுதானியங்கள்லா மொளப்ப கட்டி அந்த மாரியு ட்ரை பண்ணுவே காலைல இன்னு சூப் ஐட்டம்ஸ் எதுல்லா நானு ட்ரை பண்ணதில்ல பாக்குறங்க வேற எதாவ்து எக்ஸசைஸ் எது பண்ண முடிங்ளா இல்ல சொல்லுங்க
ஆ சூப் வந்து இந்த முருங்க கீரைல மட்டுந்தா சூப் வெக்க முடிது அப்டி சொல்றாங்க மத்த கீரல்லா எப்டின் எனக் தெரில இ நீங்க சொன்னீங்கள்ல மொள கட்னது அது வந்து நம்ப வேவிக்காம சாப் ஆ வேவிக்காம வெறு மொள கட்னத ஆ சும்மா உப்பு மொள மெளகு தூளு இது மட்டு கொஞ்சொ டேஸ்ட்டு நம்மளுக்கு வேனு ரொம்ப சப்புன்னுருந்தா சாப்டவு முடியாது இது மாரி உப்பு மெளகுத்தூள் ஆ உப்பு மெளகுத்தூள் மட்டு போட்டு சாப்புற மாரி சொல்லிருக்காங்க
சேரிங்க சேரிங்க
ம் மத்யோ வந்து கொஞ்சோ ஹெவியா கூட எடுத்துக்லா
ஓகே ஓகேங்க
ஆ எப்டின்னா ஆ இன் நைட்டு டின்னர் வந்து அது வந்து ஆறு மணிக்கி முன்னாடியே சாப்ட்ரனு ஆறு மணிக்கி மேல சாப்புறது வந்து கொஞ்சோ அன்ஹெல்தி தா இப்ப இப்ப வந்து நெறைய சமூக வலைதளங்கள்ல சொல்றது வந்து ஆறு மணிக்கி மேல சாப்புறது கொஞ்சோ அன்ஹெல்தி அப்டின்ற மாரி சொல்றாங்க எனக்கு சொன்னவங்ளு அப்டிதா சொல்லிர்க்காங்க முடிஞ்ச அளவுக்கு சூரிய போயிடுச்சு அப்டின்னா அ போன பிறகு ஒரு ஆரோ ஒரு மந்நேரோ அது மாறி அதுக்குள்ள வந்து சாப்ட்ரணு அதுக்கப்பறோ நீங்க அ எப்டியு சாப்ட்ட பிறகு ஒடனே தூங்கக்கூடாது ஒரு ரெண்டு மந்நேரோ மூணு மந்நேரமாவது முழுச்சிருக் கணு அப்பதா நம்ம சாப்ட்டது வந்து செரிமான ஆவு செரிமான ஆன பெறகுதா படுக்கணு ஏன்னா செரிமான ஆகாததுக்கு முன்னாடியே நம்ம படுத்தோ அப்டின்னா சாப்டதுல்லா நமக்கு மேலதா வரு அதனால சாப்ற சாப்ட்டு கொஞ்சோ நேரோ உக்காந்துருக்கணு இல்ல நடக்கணு அப்பதா அது செரிமான ஆகு அதுக் அதுக்கப்றோ நம்ம தூங்குறது வந்து நமக்கு ஹெல்தி இப்போ சாப்ட்ட உனே நம்ம தூங்கும்போ து ஒன் சைடா படுப்போ இல்ல நேரா படுப்போ இல்ல கவுந்து கூட படுப்போ அப்டி கவுந்து சைட்ல படுக்கும்போது அந்த சாப்பாடோட வெயிட் டு வந்து நம்ம வைத்துக்குள்ளேயே தான இருக்கு அப்ப வந்து வயிறு இழுக்க ஆரமிக்கு வெயிட்டு போடு அதனால ஒரு ரெண்டு மந்நேரோ ரெண்டு மந்நேரோ மூணு மந்நேரத்துக்கு முன்னாடியே சாப்ட்ரணு தூங்குறதுக்கு முன்னாடி
கண்டிப்பாங்க இது இன்னிமேல் என்னா ட்ரை பண்ணி பாக்குறேங்க
ம் நீங்க நீ வேற எதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா
இல்லலைங்க நானு இந்த டைட் மட்டுந்தா ட்ரை பண்ணி பாத்துருக்கேங்க
ம் ம்
ஒரு சில இந்த யூடியூப்லல்லா பாத்து எக்சைஸ் பண்ணங்க ஆனா அது செட் ஆகல எனக்கு நம்மளுக்கு காலங்கள் வந்து டைம் வந்து செட் ஆகல
ஆமா ஆமா
அதனால இந்த மாரி ஆமாம் கொழந்தைங்கல்லா இருக்காங்க அதனால ஸ்கூல் போறாங்க நமக்கு அதனால நேர ஒத்தொழைக்கல ரொம்ப நாள் கனவாவே இருக்குது இந்த ஒடம்பு கொரைக்கிறதுங்கிறது
ஆமா ஆமா பிள்ளைங்க வந்துட்டாலே பாத்தீங்
பண்ண முடியுங்களா
யோகா பண்ணுறது வந்து நம்ம மன நிம்மதிக்காக தா பண்ணுறது எக்ஸைஸ் பண்ணி வேணா கொறைக்கலா அது வந்து காலையில பண்ணனு அப்படி இல்லைன்னா இப்ப நம்ம காலையில வந்து சாப்பறதுக்கு முன்னாடி நாலா கொஞ்ச எல எலவெயிலா இருக்கும் போது கூட பண்ணலா வெளியில இல்லன்னா வீட்டுக்குள்ளயே பண்ற மாரினாலு பண்ணிக்கலா
சேரி சரிங்க
ம் அ இல்லன்னா நைட்டு சாய்ந்திர உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நாலு மணிலருந் து ஆறு ஆறு மணி அஞ்சே முக்கால் குள்ள பண்ணிட்டோ அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து தெரியு அந்த அது இப்ப எக்சைஸ் பண்றோனா நமக்கு பாடி வந்து லூஸா இருக்கிறது எல்லாம் ஜீர்ணமான மாரி நம்ம தெரியு ஒரே ஃப்ரீயா இருக்கோ நம்ம எக்ஸ்சைஸ் பண்ணோம்னாலே பசிக்க ஆரம்மிச்சிரோ
எவ்ளோ நேரங்க எக்சைஸ் பண்ணில்லா அதுக்கு எவ்ளோ கேப் இருக்கணு சாப்பறதுக்கு
அது ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம சாப்ட்ட பிறகு ஒரு மண் நேரோ கழிச்சு பண்ணு அ சா எக்ஸசைஸ் பண்ண பிறகு கூட நம்ம சாப்பில்லா ஒடனே கூட சாப்பிட்டுக்குலா ஏனா பசி எடுக்க ஆரம்பிச்சிருல
செரிங்க செரிங்க
ம் நானே ஒரு டைம் ட்ரை பண்ணே ம் கரெக்டா ஒரு ஒரு மணி ரெண்டு மணி பக்கோ சாப்ட்டே அப்றமேட்டு ஒரு ஆ மதி மதியோ ஒரு மணி ரெண்டு மணி பக்கோ சாப்ட்டே நாலு மணி பக்கோ பார்க்குக்கு போன பார்க்க்ல வந்து அந்த எக்ஸைஸ் ஆ எக்ஸசைஸ் பண்றது வாக்கிங் போறது எல்லாமே இருக்கு அங்க
செரி செரிங்க
அது மேரி பண்ணிட்டு ஒரு ஒரு அரமண் நேரோ பண்ணே பண்ணிட்டு பாத்தா எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஒடம்புல்லா ஃப்ரீயா இருந்துது கொஞ்சோ வெயிட்டா இருக்கற மாரி இல்ல
ம் ம்
அது வந்து கொஞ்சோ ரிலாக்ஸா இருந்தது
அதா அதா
ஆ நம்ம எக்ஸசைஸ்ன்னு பண்ணாலே ஒரு அர மண் நேரோ முக்கா மண் நேரோ பண்ணாலே போது
அதா அதா எங்கிங்க ரெண் நாள் பண்றோமா அந்த ஃபோன பாத்து அப்பத்திக்கி ரெண் நாள் பண்றோ அதுக்கு மேல நம்ம குட்டிஸப் பாத்துக்கிட்டு மறுபடியு சரி ஒரு நா ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஸ்கூல் லீவ் வந்துட்டா ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு படுத்துக்குறோ
அந்த டைம்க்கு எந்துச்சி பண்ண முடியுமா மனசு வேணுமா சொல்லுது ஒடம்பு கொறைக்கலான்னு ஆனா நம்மளுக்கு நம் ஒடம்பு வந்து அதுக்கு எஃபெக்ட் தர மாட்டிக்கிது
கண்டிப்பா கண்டிப்பா நானு அப்டிதா ஒரு ரெண்டு மூணு மாசத் க்கு மின்னாடியில இருந்தே பண்ணணு நெனச்ச ஒரு வாரோ பண்ண அப்றோ பண்ணல மறுபடியு அடுத்த மாசோ ஆரம்பிச்ச ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ண அதுக்கப்றோ முடில இப்போ ரெண் நாளா பண்ணிட் இர்க்க அதுக்கப்றோ என்ன நடக்குதுன்னு தெரில
அதா அதா அதான்ன அது இப்ப தாட்ஸ் கால சூழ்நிலைகள் அப்டி இருக்குதுங்க வேல இந்த மாரி நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கறனால நம்மளால முடியறது இல்ல
ஆமா இதே காட்ல்ல இருக்கவங்க அது மாரின்னா கூடோ அவுங்க எதாவுது வேல செஞ்சி ஒடம்பு கொறஞ்சிறு இப்ப சிட்டி சைடு
அ காட் சைடு காட்ல சைடு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாரி தாங்க ஒடம்பு நெறைய பேரு போட்டுருக்காங்க
ஆனா அவுங்களுந்தா எல்லா வேலயு செய்றாங்க ஆனா கொறஞ்ச பாடுல்ல ஆனா அதுக்கு தகு இந்த உடற்பயிற்சி செஞ்சா மட்டுந்தானே ஏ ஒடம்பு கொறயு
கண்டிப்பா கண்டிப்பா
ம் அது நா இந்த எல்லாரு எல்லா வேலையு தா சேறாங்க காட்டு சைடு டவுன் சை டு எல்லாரு தா நடக்கிறாங்க எல்லாரு வெயிட் கொறஞ்சா மாரி தெரியல அதுக்குன்னு தனியா நாம எபெக் ட்டு போட்டாதான அந்த வேல கரெக்டா நடக்கு
ஆமா
வேல வேற உடற்பயிற்சிங்கறது வேற தானங்க
ஆமா ஆமா
எவ்ளோ ஒடல் பயிற்சி செய்யறோமோ அதுக்கு ஏத்த மாரி சாப்பன்னு டைம் டைமுக்கு கரெக்டா சாப்புன்னு அளவா சாப் புன்னு அதெல்லா கொஞ் சோ தவரிச்சின்னாலே ஆமா இப்ப நாலு இட்லி தா நமக்கு சாப்ட்டா வயிறு நொம் புணா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு மண் நேரத்துல்ல ரெண்டு ட்லி அதுக்கப்புறோ கொஞ்சோ லேட் லேட்டா கூடோ சாப்ட்டுக்லா நாலு இட்லிய ஒரே டைம்ல சாப்டும் போதுதா நமக்கு வயிறுக்குள்ள போயி ஹேவ் வி ஆயிடும்
கண்டிப்பா
ம்
செரிங்க
செரி ஓகேங்க மறுபடியு நா கூப்புட்ற உங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
அ